ஆ நல்லா
ஆ நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லாருக்கே
சேரி ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க
சாப்டீங்களா
ஆ காலைல சாப்ட்டாச்சு
ம்
ஆ இனி மத்தியானத்துக்கு தா சாப்டணு
சேரி ஆ கால் காலைல இட்லி சாப்ட்டே மதியான்த்துக்கு இனிமேதா செய்யணு எ எதாது செய்யணு
ம் செரி செரி செரி
நம்ம வந்து இப்ப வெளிநாட்டு வாழ்க்கைக்கு க்கு நம்ம உள்நாட்டு வாழ்க்கைக்கு உள்ள வித்யாச பாப்போ
ம் செரி செரி செரி
கி போறாங்கன்னு வெச்சுக்கோங்கல அவங்க அங்க வந்து எவ்வள கஷ் கஷ்டப்பட்றாங்க என்னத்தெல்லா அவங்க லைஃப்ல வந்து து இழக்குறாங்க எப்டி வருமானோ அப்பிடிங்கறத பத்தி பேசலா நம்ப
சேரி சேரி கண்டிப்பா
சொல்றீங்களா?
ஆ சொல்றே. ஆ வெளிநாட்டு வாழ்க்க உண்மைலேயே மொ த்தமு ஃபஸ்ட் என்னனா ஃபேமிலிய மிஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அது ஆணா இருந்தாலு செரி, பெண்ணா இருந்தாலு செரி கண்டிப்பா ஃபேமிலிய மிஸ் பண்ணிட்டு போவாங்க எல்லாரு நனப் ப்பாங்க அங்க போய் எல்லா ஃபாரின்ல வந்து நல்லா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா அவங்களுக்கு என்ன, அப்பிடிங்கற மாரிதா எல்லா ரு ந நம்ம ஊர்லயே நென ப்பாங்க, ஆனா அங்க போய் வேல பாக்கறவங்ளுக் க்கு தா அங்க உள்ள கஷ்டோ எல்லாத்துக்குமே கஷ்டமாதாருக்கும் ம் ஒரு சாப்பற்ற விஷயத்துல இருந்து அதாவது சம்பளோ அதிகமா வாங்க மத்தவுங்களுக்கு கொஞ்சோ தெரியாது. இந்த த ஃபீல்டுல எல்லா போறாங்கள ஐட் டி ஃபீல்டு இந்த மாரி போறங்கன்னா அங்க வந்து அதிக் கமா அது கெடைக்கு இப்ப நார்மலா போற் றாங்க அப்பிடிங்கறவங்களுக்கு வந்து கம்மியாதா கெடைக்கு
ஏ படுச்சவங்க அந்த மாரி ட்ரை பண்ண மாட்டிங்கிறாங்க
அது அந்த ஐ டி ஃபீல்ட்ட வேல பாத்தா அது சம்மந்தப்பட்டு அப்புடியே போகலா அந்த அது ஆ இல்லேன்னா நார்மல்லா அட்மின் வேல படிச்சவங்களுக்கு மத்தபடி இந் த மாரி வேலைகள் தா கெடைக்கு அங்க அதுல வந்து சம்பளோ வந்து கொறைவாக தா கொடுக் கொறைவா தா தருவாங்க அதுக்குள்ளேயே அவுங்க வந் து வாடக குடுக்கணு டு பிரச்சனை எல்லா வந்து நம்ம ஊருக்கு அனுப்பணு ம் ஆமா ஆமா ஆமா இந்த இதுலயே வந்து நம் நம்ம வாடக குடுத்து அ சாப்பாடுக்கு நம்மக்கு இங் கே உள்ளவுங்களுக்கு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் மீத உள்ளத கொஞ்சோ கொ ஆமா மீத உள்ளதெல்லா வந் து நம்ம எப்டியாது கஷ்டப்பட்டாது வீட்டுக்கு அனுப்பணு அங்க உள்ள பிரச்சனைங்க நம்ம அவ் ளோ இருக்குமே அங்க உள்ள பிரச்சனைங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க
ம் அப்டி இல்ல நாளைக்கு வந்து அவுங்க கேக்கும்போது நம் மளு எதையா ஒன்னு எடுத்து வெக்கற மாரி தானே வருது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப வந்து கொடுத்தே ஆகணும் அதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பெரட்டி இரட்டி கொடுத்து மாசமானா அந்த ஒரு இது ஆனா எவ்வளோ கஷ்ட ஆனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு அங்க போய் இருந்துட்டு ம் அது கஷ்டதா நம்ம உள்ளூர்லயே வந்து வேலை பாக்கலானா அந்த அளவுக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது
ம் கரெக்ட்டுதா
வெளிநாட்டுக்கு போக யோசிக்க மாட்டாங்க
இருந்தாலு சாப்பாட்டுல இருந்து எல்லாமே உங்களுக்கு இதுதானே சாப்பாடு கூட வந்துட்டு நம்ம நாட் டுது மாரி கிடைக்
கிடைக்காது நம்ம வீடு மாரி இருக்க முடியாது எல்லாமே இருக்கு எல்லா கஷ்டங்களுமே இருக் க்குதா
ம் கண்டிப்பா அப்புற ஏ நம்ம நாட் லயே நறைய இருக்குது ஆனா வருமானம் நீங்க பத் தல சொல்றீங்க கரெக்ட் டுதா அ அது அது வந்து எப்படின்னா ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளர ஒருநா வேலையில உக்கா இங்கோவ் உட்காந்துட்டோம்னா கொஞ்ச வயசாயி பாத்தீங்கன்னா அவ கண்டிப்பா அந்த வெளிநாட்டு சம்பள அளவுதா வருது
வருது அது கரெக்ட்தா அதாவது அந்த வயசுக்குள்ள வேலையை பாத்து நம்ம ஒரு வேலை நமக்குன்னு செட்டில்
ஆமா அத ஆனா வந்து யாரும் அந்த அளவுக்கு பொறுமையா நம் நம்ம வந்து காசை எடுக்கணும் அப்படிங்கறது யாரு விருப்ப மாட்டிக்கிறாங்க போணமா உடனே சம்பாரு ச்சு அ சீக்கிரத்துல பெரியாளா வந்துறணும் அப்படின்னு நினை
அ ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு கடன் பிரச்சனைகள் இந்த மாரி எல்லாம் இருக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தீக்கணுமே நம்ம ஊர்ல சம்பளம் வாங்கி அதை தீக்க முடியாது தத்து அவ்ளோ சீக்கரத்துல
ம் இல்ல ஒரு வீடோ ஒரு நகையோ ஒரு கல்யாணமோ எதுனாலுமே அங்கருந்தா சமாளிக்கலா
ம் அததா சமாளிக்க முடியாது அந்த ஒரு இதுக்காக தா போறது
அப்புறோ இன்னொன்னு இருக்குதுங்களே ஒரு ஏதாவது ஒரு வீட்ல ஒரு இது நடக்குது
ம் ஆமா நல்லது நல்ல விஷயங்களுக்கு நறைய இதுக்கு வர முடியாது கெட்ட விஷ் யோ யாராவது இறக்குறாங்க
ம் அதெல்லா ரொம்ப அவுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க
கண்டிப்பா அதெல்லா ரொம்ப கஷ்டம்தா வெளிநாட்டு வாழ்க்க கஷ் சொன்னா அதெல்லா அதே மாரி இந்த
ஆம்பளைங்க வந்து பாத்தீங்கன்னா மனைவி கொழந்த அம்மா அப்பா அத்தன்ன பேரையு உட்டுட்டு ட்றாங்க அதே பெண்களு வந்து கொழந்த வீட்டுக்காரு அது அ இவ்ளோதயு அவுங்களு இதெல்லா வந்
விட் ஆமா அதெல்லா விட்டுட்டு போயிட்டுதா கஷ்டப்பட்றாங்க அதே மாரி வெளிநாட்டு வாழ் கையில வந்து இன்னு கீழ வந்து படிச்சவுங்க வந்து இந்த கட்டட வேலைக் குலா போறாங்க பாருங்க அது பர்மிட்ல போவாங்க அவுங்கனா ரொம்ப கஷ்டோ அவுங்குளுக்குல்லா அவுங்க ல்லா வந்து வேல பழு வந்து அதிகமாருக்கு காலேல போனாங்கன்னா நைட்டு உடுவாங்க அதுலியு நைட்டு ஷிஃப்ட் வெச்சாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டிங் மாரி வெ ச்சாங்கனா அதயு பாக்குணு அவுங்க நைட்டு பத்து மணி பதுனோர் மணி கு அந்த அந்த அவுங்க அவுங்க தங்கற சொல்ற எடத்துல தா தங்க னு அங்க வந்து உட்ருவாங்க விட்டா அத படுத் து அந்து அவுங்க டிரெஸ தொவப்பாங்ளா என்ன செ செய்வாங்க எதுமே பண்றது கஷ்டொ அதல்லா எல்லா முடிச்சு ட்டு கால்ல திரும்ப ஆறு மணி ஆற்ரைக்குலா கெளம்பிடுவாங்க அந்த வேலைக்கி கெளம்பிட்ணு அந்த வண்டி வந்துரு
என்னுமோ அந்த சந்தைல மாட்ட தூக்கி போட்டு போற மாரி எல்லா போய்ட்ருக் அந்த சாப்பாடு அத உட கொடுமையா ருக்குங்க இந்த ஜெய்ல்ல குடுப்பானுங்கல்ல இந்த
அப்டே கல்லு மாரி இருக்கு அந்த சாப்பாடு சொல்லுவாங்க கல்லு மாரி இருக்கு அத காலலே கட்டி வச்சு ருவாங்லா ஆமா நறைய பேரு அதுதா அந்த கஷ் நம்ம ஊருக்கு வரும்போது நல்லாருக்கு பாக்க நல்லார் காங்க நறைய வாங்கிட்டு வராங்க அப் அப்டிதா தோணு நறைய பேருக்கு பாக்குறவ்ங்களுக்கு இங்கி இவ்ளோ கஷ்டோங்கறது அது கஷ்டொ ரொம் பாக்குறவ்ங்ளுக்குதா அது ரொம்ப
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்ளே துணிமணிகள தொவ ச்சு அவுங்களே சமச்சு சாப்புட்டு அவுங்களே எல் ல்லாமே பண்ணிக்கணு அங்கருந்து சம்பாாரிச்சும் குடுக்குணு அதுல்லா ரொம்ப கொடும்ம தா இங்க வந்து பாத்தீங்கனா உள்நாட்ல வந்து நறைய இருக்குது நம்ம படிச்சவங்க முட்டாள் தனமா தா செய்றாங்க அந்த மாரி போனா ஒடனே சம்பாரிக்கணு போணு வர்ணுன் ட்டு இங்க வந்து பாத்தீங்கனா சாதாரணமா பத்தாவது படிச் சவங்ளே பெரிய அறிவாளியா நறைய பிஸ்னஸ் பண்ணி நல்லாருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்கலா பாத்தீங்கனா ஆ பத்தாவதுதா படிச் வச்சிருக்குறாங்க க அவங்கலா பாத்தீங்கனா ஆ அ பெரிய பெரிய அந்த இது மாரி இந்த கேபிள் இது பண்றாங்கல்ல ஒரு ஊருங்களுக்கே அவங்க கேபிள இழுத்து மாச ஆனா ஒரு லட்சத்துக்கிட்ட அவங்க சம்பாதிக்கிறாங்க நாலாவது படி வச்சவங்க தான் அவங்க இத்தனைக்கும் வெறும் நாலாவது படிச்சவங்க அப்புறம் பத் தாவது படிச்சோங்க இவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் லைன் எடுத் த்து நடத்துறாங்க அது பாத்தீங்கன்னா ஊர்ல அஞ்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறாங்க
ம்
அதாவது படிச்சாதான் நம்ம வந்து போணும் முன்னேறி வருவாங்க அவங்க பெரிய லெவல்ல போவாங்கன்னுல்லாம் கிடையாது படிக்காதவங்களும் எவ்ளோ
அவ அப்ப எல்லாம் படிக்காதவங்க நிறைய பிசினஸ்மேன் எல்லாம் நிறைய பேர் பார்த்தா படிக்காதவங்கதான் அவங்கல்லாம் இந்த உழைப்புனால ம் ம்
ஆடு மாடு வளர்த்து இன்னைக்கு பால் வியாபாரம் பண்ணி அந்த ஆடு ங்களை வித்து ஒரு ஒரு ஆட்டுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளோவோ காசு கெடைக்குது
ஆமா ஆமா ஆமா
எவ்வளவு முன்னேறு றாங்க நம்ம நாட்டுல இருந்தே
கண்டிப்பா அதெல்லா செய்யதா செய்றாங்க தெரிய மாட்டேங்குது அந்த உழைப்ப பத்தி தெரிய யனு அந்த ஒரு நித கரெக்டா அந்த இத கரெக்டா யூஸ் பண்ணிக்கணு அப்படி இருந்தா தா அதுல ஜெயிக்கவு முடியு அப்டி இல்ல நானு இது பண்ற அப்டின் நெறைய பேர் போய் அதுல லாஸாவு ஆயிடுறாங்க அந்த சுதானம்லா தெரியனு சொல்லுவாங்க தெரிஞ்சாதா நம்ம ஒரு பிஸ் னஸ்ங்கிறது பண்ண முடியு
ம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களே அப்டிதா நெறைய வாழ்க்கைல அதாது பணோ சம்பார் சாங்க அது ஏன்ன அப்புடியே யார் ரயாது நம்பி எதா ஒரு தொழில் தொடங்லா சேந்து நம்ம இது பண்ணா கூட்டு தொழில் மார் ரி ஆரம்மு சி கடைசில எல்லா ஏமாத்திட்டு பேர்றாங்க அதுல ரொம்ப மன இது பண்ணி எறந்து கூட பேய்ட்டாங்க அதனால வந்து அ எதுமே அ நம்ம அறிவா செஞ்சம்னா
அ ஆமா பொழச்சிக்லா அதுதா உண் ம அந்த இது இல்லாம செஞ்சுட் டம்னா நம்மதா அதுல இது
எனக்கு தெரிஞ்சங்க ஒருத்தங்கல்லா எட்டாது தாங்க படிச்சிருந்தாங்க அவங்கல்லா பாத்திங்கன்னா மளிக கட வெச்சாங்க அதுல கொஞ்ச ஏதோ சம்பாரிச்சாங்க அது ஒத்து வர்லன்ட்டு அப்பற ஒரே ஒரு வேன் வந்து வெச்சு அவங்க வெளில அப்டியே இது பண்ணாங்க அந்த வேன்லதா யாராது கேட்டா போவாங்க வருவாங்க அப்றம் பாத்திங்கனா ஒரு டிராவல்ஸ் வெச்சாங்க இன்னக்கி வந்து பத்து கார் அவுங்களுக்கு சொந்தம் அந்த பத்து கார வச்சு வருமான தீட்டி இன்னக்கி ஏ பொ ஆம்பள புள்ள பொம்பள புள்ளக்கி கல்யாணம் பண்ணி குடுத் து வீடு கட்டி இன்னக்கி வந்து ம் அவங்க மனைவிக்கு நகையெல்லா வாங்கி குடுத்து ரெண்டு பேருமே ரொம்ப படிக்கல சாதாரணமாதா படித்திருந்தாங்க இன்னைக்கு அவுங்க பாத்திங்கனா வாழ்க்கைல நல்லா முன்னேற்றத்துல வந்து இருக்கறாங்க யாரோட உதவியு கெடையாது அ நம்ம நாட்லே நறையா வேலருக் குது அத சொல்ற மாரி புத்திசாலித்தனம் மா வந்து
அத செயல்படுத்திக்கணு ஆமா அது செயல் படுத்தினா கண்டிப்பா நம்மளு முன்னேறி வர ல்லா அதே மாதிரி நமக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு நமக்கு ஆள் இருக்கோணு இப்ப லேடிஸ் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கனா கண்டிப்பா வீட்ல சப்போட் இருக்கோணு அவங்களுக்கு அவங்க சப் சப்போட் இருந்தா தா எல்லா த்துமே பண்ண முடியு நம்மளு பண்ணிர்லாம் பண்ணிர்லான்னு சொல்லாம நமக்கு கண்டிப்பா ஒரு சப்போட் இருக்கோணு இருந்தா மட்டுந்தா அத தண்ணி நம்ம வெளில வர வர முடியு
தெரிஞ்சவுங்க பொண் லுப் புள்ளைங்க வெள்நாட்ல சம்பாரிக்கிறாங்க ஒரு லட்சோ அவுங்க சம்பாரிச்சி குடுப்பாங்க அப்டின்டு இருந்தாங்க ஆனா அதே அவுங்க வந்து இந்த ஊர்லி ஏ ஒர் ஒரு லட்சோ சம்பாரிச்சவுங்க தா சம்பாரிச்சு அவுங்க புள்ளைங்கள முன்னேறி கொண்டு வந்து அவுங்க வெள்நாட்டுக்கு அனுப்னாங்க அவுங்க என்னான்னா கொஞ்சோ புத்திசாலித்தனமா என்னா பண்ணிருக்கோணு இந் த நாட்லயே கொஞ்சோ நல்ல வேலையில சேத்துட்டு இன்னைக்கி அந்த காச எடுத்
அந்தந்த வயசுக்கு அந்தவொரு ப்ப ஆம்பள புள்ளன்னா ஒ ஒரு இருவத்திமூணு இருபத்திநாலு வயசுல ஒரு வேல நல்ல வேலைல உக்கான்டாங்கன்னா அவுங்களுக் கு வாழ்க்க உண்மேல்லே செத்துருது அந்த வயச உட்டுட் ட்டு அதுக்கப்புறோ ஆனா உண்மேல்லே சொல்ல போனா ஃபாரினுக்கு அனுப்ச்சிட்டா கஷ்டோ ஃபாரின்லா அனுப்ச்சிட்டா அங்க வேல பாக்கறாங்க கஷ்டப்படுறாங்கதா திரும்ப ஆம்ளைங்ளுக்கு சொல்றே ம்ச் திரும்ப நம்ப ஊருக்கு வந்துட் டாங்கனா வேலை என்ன வேல பாக்கறதுனே அவுங்ளுக்கு தெரியாது கொடுக்கவு மாட்டாங்க நமக்கு வேலை என்ன வேல பாக் க்குறதுனு தெரியாது எங்க போய் என்ன வேல கேப்பாங்க அது என்னிக்குமே நம்ப ஊரு தானே ந்துரு அததா நம்ப யோசிக்கணு
ம் அத வந்து இப்ப வந்து அந்த அம் மா யோசிக்கிறாங்க ரொம் ப நம்ப வந்து ப்ப கம்மியா படிச்சாலு ன் இவ்ளோ சம்பாரிச்சு இன்னிக்கு குடும்பத்த எல்லா கொண்டு வந்துட்டோ படிச்ச பிள்ளைங்கள வந்து இனிக் கி ஏன்டா அனுப்ச்சோ அப்டிங்கற மாரி இப்ப வருத்தப்பட்றாங்க பாக்குறவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு பொய்ர்ச்சி நல்லா இருக்காங்க அப்டின்னு சொல்றாங்க அவுங்க வீட்டுக்குள்ள இரு க்குற அந்த கஷ்ட்டோ வந்து யாருக்கு வெளில தெரியாது என்னா அது அ ஏ அதாவது வெளிநாட் ட்டு வாழ்க்கை வந்து தேவையில்லாதது
நிரந்தரம் இல்லாதது தேவையில்லாதது ரெண்டுமே தா சொல்லனு
ந்து எவ்ளவோ இருக்குது படிச்ச படிப்புக்கு ஒரு டீச்சராவோ
ம் எவ்ளோ வேளைங்க இருக்குதா அது இல்ல வேலைக் காது அனுப்சி அனுப்சி அங்கே எஸ்பீரியன்ஸ் தாக்கிருக்கனு ம்ச் ரெண்டு கெட்ட தனமா ஆன மாரி பண்ணிடக்கூடாது
நெரந்தர இல்லாத ஒரு வாழ்க்கையா பொயிருச்சி இப்போ ம்
இப்ப அங்கேயு வேலைக்கு அனுப்ச் ட்டு